அண்ண
ஹலோ இருக்கீங்களா ஹலோ
ஆ சொல்லுங்கப்பா
ஆ சொல்லுங்க்கா சாப்டீங்களா
சாப்டோம் நீங்க
நா இப்பதாக்கா சாப்ட்டு வந்த
என்ன சாப்பாடு
சாம்பார்க்கா உங்க வீட்ல
இங்க இட்லி ம்
இல்லியா
அம்மா
எத்தன இட்லி சாப்ட்டீங்க
ஒரு நாலு
நாலு தானா அது எங்கருந்து பத்து
போதும் போதும்
போதும் போதுமா எந்த ஊருக்கா
ம் ஊரு சொல்ல கூடாதுன்னு தான சொல்லிருக்காங்க
நேம் தா சொல்லக்கூடாது ஊரு சொல்லலா
அப்டியா திருவாரூர்
திருவாரூர் செரி ஓகே ஓகே
ம் உங்களுக்குப்பா
நாங்க சென்னைக்கா
ஓஹோ என்ன பண்ணிட்ருக்கீங்க
இப்பதா வேலைக்கு போயிட்டு வந்து சாப்ட்ட
ம் ம்
ம் தூங்கலா சரி அதுக்கு முன்னாடி உள்ள வந்து பாத்துட்டு போயிடலாம அதுதா வந்தே
ம் ம் சரி சரி நா நீதா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு காலர் நீீங்க
கா அதெல்லா சொல்ல கூடாதுக்கா
அதுவு சொல்லக்கூடாதா சாரி எனக்கு தெரியல சரி சரி சரி சாரி
நீங்க நடக்கறத அப்டியே பேசுங்க ஓகேவா
ஆ சரி சரிப்பா
அப்பறோ வீட்டுல எத்த எத்தனை பேருக்கா
எங்க வீட்டல நாங்க மூணு பேரு
யார் யாரு
நானு ரெண்டு தம்பி
ஆ நீங்கன்ன படிக்கிறாங்களா ஒர்க் போறீங்களா
ஆ வேலதான்ப்பா நாங்கலா முடிச்சாச்சு
எங்க வேலை செயிரிங்க என்ன ஒர்க் செயிரிங்க
ஆ நா ப்ரௌசிங் சென்டர்லா இருக்க
ஆ தம்பிங்க படிக்கிறாங்கலா
இது ஒரு தம்பி வேல பர்த்துட்டுருக்கு
ம் சரி சரிக்கா அம்மாப்பா
அப்பம்மா இல்ல
இல்லியா
ம்
என்னாக்கா என்னாச்சு எனிதிங் ப்ராப்ளமா.
இங்க கேக்காதீங்க
நவ் சவுண்ட் வேற பேக்ரவுண்ட்ல கே்குதே
அது இது பல்விஸ்தம்
அதெல்லா பேக்கரவுண்ட் சவுண்ட்லா கேக்கூடதுக்கா ஓகேவா
ம்
நீங்க தனியா எனக்கு கால் பண்ணுங்க நான எப்படி எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரே
ம் சரிப்பா
ஆ சரிகா
ம் இது
வீட்ல நீங்க வேலைக்கு போயிட்டன்னா உங்க தம்பிங்க சமைச்சுபாங்களா இல்ல நீங்க மட் தா செய்விங்கீங்களா
இல்ல இல்ல நா மட்டுந்தா
நீங்க வந்து செய்யணுமா
ம் ம்
எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவிங்க
விடியக் காலையில ஒன்பது மணிக்கு போவே
ஆ
ம் நைட்டு லேட் நைட் ஆயிடு எட்டு சிலநேர ஏற்றையாகு ம் அங்க பத்து ரூபா
அவளதானா
ம் இிங்கல்லா கம்மிதா சேலரில்லா இங்க கம்மிதா அந்தளவுக்கு இருக்காது
ம் லோக்கல் தான அதனால அப்படிதா இருக்கு வாய்ஸ் பிரேக் ஆதுபா அலோ
இப்பா டவர் சரியா கெடைக்கலன் நெனைக்கிற விட்டு விட்டு வருது
அ
அலோ
ஹலோ கேக்குதாக்கா ஹலோ கேக்குதா ம் கட்டியாச்சாண்ணா ஹலோ ஹலோ கேக்குதா